ங்ளா கே ஹலோ கேக்குதா
ஆஹ் ஆஹ் இப்ப டாபிக் நம்ம என்ன எடுக்கலா நம்ம முன்னாடி உள்ள காலத்துக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வேறுபாடுகள் அதாவ்து இப்ப வந்து நவீன உலகோ மாறிருச்சு பாருங்க முன்னல்லா நம்ம இந்த அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு அந்த மாரி நம்ப பயன்படுத்தினோ இப்ப வந்து எல்லாமே ஸ் க்ரீன்ல வந்துருச்சா அத பத்
ஆமா ஆமா ஆஹ் பேசுங்க பேசுங்க
அஹ் ஏய இப்ப பாத்தீங்கனா வழக்கம்போல ப அன்றாட இந்த வீட்ல நம்ம யூஸ் பண்ற அந்த இதுவே பாத்தீங்கனா பொருட்களே பாத்தீங்கன்னா நால்லா சின்ன வயசு எனக்கு வெவரந் தெரிஞ்செல்லா பாத்தீங்கனா எங்கப் ப்பத்தால்லா வந்து இந்த ஆட்டுக்காலு இந்த அம்மிக்கல்லு இது தா பயன்படுத்துனாங்க அதோட சுவையு வந்து ரொம்ப ருசியா இருந்துச்சு அதெல்லா இப்பல்லா வந்து பாக்கவே முட்ல இப்ப இருக்கற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சுலபமாயி ரொம்பவே நம்ப வந்து சோம்பேறியளவுக்கு ஆயிட்டோ
கல்யாணத்து கல்யாணத்துல ஒரு கல்யாண தாலிக்கட்டுக்கு போதுதா அம்மி மிதித்து அருந்ததி பாத்துன்னு சொல்வாங்க இந்த தாலி கட்டும்பொழுது அம்மி மிதிக்கிறதே கெடையாது இப்போ
ஆமா அந்த மாதிரிதா ஆயிடுச்சு ரொம்ப ஒரு மா அதுக்கே அப்பல்லா வந்து நம்ம அவ்ளோ ஒழைப்பு போடுவோ அவ்ளோ நம்ம உடல வந்து அ நல்லா ஒழச்சி அதாவது அசைவுகள் நல்லையா இருக்கு ஆனா இப்ப வந்து ரொம்ப நம்ப வந்து அ ஒடம்பே வளையாம நம்ம இருந்து நம்மளுக்கு நோய் நொடிகள் பாத்தீங்கனா எக்கச்சக்கமா வந்துகிட்ருக்கு சுகருன்றாங்க பிரஷருன்றறாங்க அ ய அல் அல்சரு கேன்சரு இந்த மாரி நெறைய ப நோய்கள் வர வரவு ஆரம்பிச்சுச்சு எதுனாலன் பாத்தீங்கனா இதுவு ஒரு காரணம் தா இந்த உண
அது அது ஒரு காரணோ என்னன்னா முன்னாடி வந்து உடல் உழைப்புகள் ஜாஸ்தியா அது நெறைய இருந்துது உடல் உழைப்புகள் வந்து மில அரைக்கிறது ஆட்டுக்கல்ல ஆட்றது இந்த மாதிரி வந்து நடக் போது பொயிட்டு அ துணி தொவைக் கிறது அரிசி வந்து வந்து ஒரல்ல தா குத்துவாங்க அந்த காலத்துல நால்லா எங்க அம்மால்லா நாங்கல்லா உ உரல்ல உரல்ல உ அரிசி குத்தி தான் நாங்க பச்சரிசி எடுத்து நாங்க சாப்ட்ருக்கோ அஹ் இப்பல்லாம் அ அந்த மாதிரி அரிசி மா நல்லா இருக்கும் அது வந்து அப்பல்லாம் மிஷின் இந்த மாதிரி வந்து மில்லுகள்லா ரொம்ப கம்மி இருந்தாலு அங்க அப்படியே இருந்தாலும் வந் இது ரொம்ப ஆ கஷ்டப் அம்பது ஒம்பது வரைக்கு ரொம்ப கஷ்டப்பட் வெகுதூரோ நடந்து போய்ட்டு கொண்டு வந்து அத வந்து அரச்சி கொண்டு வரணு இப்ப வந்து அப்ப அப்றோ இப்ப நாங்கல்லா எதுக்கு அந்த மாதிரி சிரமப்படுவேனா விடு அம்மாவு வீட் தேலா ரெண்டு ஒழக்க போடுவாங்க ரெண்டு கையிலேயு இங்குட்டொரு ஒழக்க இங்குட்டொரு ஒரு ஒழக் இங்குட்டொரு ஒழக்க இங்குட்டொரு ஒழக்க அப்படி இல்லாட்டி ரெண்டு பேரு சேந்துருவாங்க அங்குட்டு ஒரு ஒழக்க இங்குட்டு ஒரு அப்டி அரிசி ட்டு குத்தி அப்டி சமச்சு அன்றாட நாங்க சமக்கிற் தாவ சாப்ட்ருக்கோ அதே மாரி கேழ்வரகு கேழ்வரகுல்லா பாத்தினா கேழ்வ ரகு அப்புறந்த கொள்ளு அந்த இதெல்லா பாத்திங்னா முன்னாடி வந்து அஹ் அந்த சிறியக்கல் சிறுக கல்ன்னு சொல்லுவாங்க அது கல்லு
ஓ
அந்த கல்ல திருவக்கல்ன்னு சொல்லுவாங்க திருவக்கல்லு வந்து அப்டி இருக்கு ஆட்டுக்கல் ஆட்டு கல்மாரி து தால் மாவை அரைக்கிரது மாவரைக்குதுனா இட்லி தோஸ் மாவரைக்கிறது இது வந்து திருவக்கல்லு அப்பந்த திருவக்கல்ல வந்து நடுவ ஒரு கு அ நடுவ நடுவ ஒரு குழி மாரி இருக்கு அ பக்கத்துல வந்து ஒரு இது மாரி வச்ச ஒரு புடி ஒன்ருக்கு ஒரு கம்பு வச்சு குச்சி வச்சு ஒரு புடி வச்சிருப்பாங்க உம் அந்த வச்சு அத சுட்டுவாங்க அப்டிப் சுத்த சுத்த மேல உள்ள கீழ போகும் அரச்சு அரச்சு அரச்சு அத சளிச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்பறோ வந்து அதில சமப்பங்க அதலதான் கேழ்வரகு கூழ் எல்லா சோளம் ஆஹ் தானிய வகை அதுல வந்து அது சாப்டுவாங்க
ஓ அது ஆனா வந்து அது வந்து ஒரு என்ன பவுடர் மாதிரிதானே வரும் ஆ
ஆமாம் பவுட்ரு மாரி வரும் அத வந்து மதம் ஆ அது கஞ்சி வச்சு இப்போ வந்து நவதானியங்கள் கேழ்வரகு அதெல்லாம் பாக்கெட்டில் போட்டு போட்டு இந்த சின்ன சின்ன பாக்கெட்ல போட்டு மருந்து அது மெடிக்கல்ல விக்கிற மாதிரி விற்கிறாங்கல அதெல்லாம் உண்டாட மூட்ட கணக்கல வச்சு ங்க வீட்டுல
ஓ இப்பல்லாம அபூர்வமா இருக்கு
ஆமா அதெல்லாம் மூட்டம் அதெல்லாம் மூட்ட கண இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சில பாத்தீங்கன்னா இந்த நோய் முன் தற்காப்புக்காக பரங்கி வேத பூசணிவிதை இந்த மாரி இந்த நட்ஸ்கள் உள்ள சின்ன சின்ன வேற வே விதைகல்லா எடுத்து அத பக்கேட் னி அத கொண்டாந்து நம்ப வந்து அ காலை உணவா அத வந்து சாப்டுருக்காங்க நறைய வீட்ல அந் தானியங்கள் நீங்க பாத்துருக் கிங்களா தெரியல அது மாத் தானிய அந்த மாத்ரி அந்த வெதல்லா வந்துட் பாத்தீங்னா நாங்கல்லா வந்து பரங்கிக்கா வெட்டும் போது வீட்ல வந்து பரங் க எங்க வீட்ல தோட்டத்துல வெளைஞ்சி இருந்துருக் கூ பரங்கிக்கா வெட்டும்போது அந்த வெ த எடுத்து நாங்க சும்மா சாப்டுவோ அதல்லா வெட்டும் பொழுது பரங்கிக்கா வந்து அழுத்தும் பொழுது த வெதையல்லா நாங்க ஒருத்தரூ சேகர் சேகரித்து பாக்கெட்ல போட்டு வச்சுப் து அது மொச்ச கொட்ட இந்த மாதிரி அந்த கொட் தெனோ பாக்கெட்ல போட்டு வச்சுக்கிட்டு நா கால்சட்ட இது டவுஸ் சர் பாக்கட்ல போட்டு வச்சுக்கிட்டு நாங்க வந்து சின்ன கொ சிக்கிட்டே இருப்போ ஆனா அது வந்து நாங்க வந்து சும்மா வெளாட்டு தனமா நாங்க வந்து அததா சாப்ட்டதெல்லா இன்னிக்கு பாத்து இன்றையவர் நிலை பாக்கும்பொழுது அதல்லா பாத்தீங்கனா ஒரு மருந்து மாதிரி
ஆமா
ஒரு உணவா எடுத்துக்கிறாங்க பயிர ஒரு உணவா எடுத்துக்கிறாங்க மொளச்ச அந்த ஆ வெதயெல்லா வச்சு இந் பாசிபருப் ம மொள கட்டிருக்கு பாருங்க ஆ சிறுதானியோ அதல்லா சாப்டுவாங்க அதல்லா அந்த காலத்துல அந்த அந்த மொளைகள வந்து என்னான்னு கேட்டீங்னா எங்கப்பா எங்கம்மா இர் எங்க வீடு தோட்டத்துல வந்து வெதைக்கிறதுக்காக அந்த நெல்லல்லா ஊ றோ வெப்பா நெல்லு தானியங்களா ஊறோ வெப்பாங்க ஊறோ வச்சுட் டு அதுக்கப்பறோ பாத்தி கட்டி அதுக்கப்பறோ அதுல வெதப்பாங்க அந்த வெதைய நாங்க அப் அள்ளித்து தெரியாம தெரியாம எடுத்து சாப்பிட்ற வெதைகள் எல்லா இன்னிக்கி இன்னிக்கு வந்து பா ஒருவ்வந்து உணவுப் பொருளாகி
ஆமா காசுக்கு விக்கிறாங்க ஆமா ஆமா அது பாத்தீங்னா நல்லா விலையெல்லா இப்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு
ஆ அன்னைக்கெல்லா தீவ் அது அன்னைக்கெல்லா அந்த அந் அதே அன்றை காலத்துல எல்லாம் து ஆவ் ஆ ஒவ்வொரு வீட்லயும் ஆ ப்டியே வந்து ஒ கே வா மூட்டக்கட்டி மூட்டக்கட்டி மூட்ட மூட்டையா வச்சிருப்பாங்க எல்லா நவதானியங்களும்
உம் உம் உம்
சி அதெல்லா பாக்க முடில இனைக்கெல்லாம் வீட்டுக்கு கு ஒரு ஒரு ஒரு ஓ மளிகை கடைக்கு போம்போது அதுல நூறு கொடுங்க இதுல நூறு பாக்கெட் இர்கா இதுல அம்பது பாக்கெட் இர்கா இதுல இருவது பாக்கெட் இர்கா அப்டிதா வாங்கறாங்கலோட அப்பெல்லா அந்த காலத்தில அப்டி கெடையாது கடக்கி போனாலே அஞ்சு கிலோ பாசிப் பருப்பு அஞ்சு கிலோ தோரம்ப் பருப்பு
ஆமா உம்
அங்க அந்தயே உணக முறைகள்லா இப்போ வந்து த எண்ணெய்கள் வந்து இன்னிக்கெல்லாம் நேர் நெறைய எண்ணெய்கள் வந்து வந்துருச்செல்லா ரீபண்ட் ஆயிலுங்கிறாங்க அந் இந்தாயில் இந்தாயில் இந்தாயிலு ஒராயிலுக் கூட கெடையாது அந்த காலத்தல ரெண்டே ஆயில்தா ஒன்னு தேங்காணெய் ஒன்னு வந்து தேங்கா எண் னியொன்டு அடுத்தது வந்து பா என்ன நல்லண்ண அடுத்தது கடல எண்ண இந்த எண்ணெய்கள் மட்டும் தான் சமையல இந்த எண்ணெயல தான் ரிஃபண்ட் ஆயில் கெடையாது எந்த ஆயில் கெடையாது அந் எல்லாம் சமைக்கும் பொழுது எந்த வயாதி ஒரு மனிதனுக்கு வர வரல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அனைத்து வியாதிகளும் ஒரு ஒடம்புக்குள்ள என்னென்ன ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு அவருடைய ஒரு அந்த காலத்தில் டாக்டர் கிட்ட போம்போது கைய புடிச்சு பாப்பாங்க செரி பா எழுதி கூடு ப்ப மாத்ர கொடுப்பாங்க ஒரு தண்ணி மருந்து கொடுப்பாங்க அது குடிங்க செரி அது சரியயிடும் ஆனா இன்னைக்கு ஆஹ் எந்த வியாதியருந்தாலும் டாக்டர் சொல்லுரு உங்களுக்கு இத்தன்ட்டு ஆனா இன்றைக்கு இப்போ காலகட்டத்தில் மருத்துவருட்ட போகு பொழுது அந்த மருத்துவர் என்ன சொல்றாருனா போயிட்டுந்தா பிளட்டெஸ்ட் எடுங்க யூரின் டெஸ்ட் எடுங்க மோசன் டெஸ்ட் எடுங்க இதெல்லா எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்தது தன்ன சொல்லுவாரு ஒவ்வொரு எப்படியு ஒரு ஒடம்புல வந்துஹ் ஆயிரத்தட்டு எட்டு நரம்புகள் எத்தனை இருக்கோ அத்தன நரம்புகளுக்குமே வந்து வியாதிய சொல்லு சொல்லி அழு கொடுப்பார் அந்த மாதிரி உணவு பழக்க வேற ஒன்றுமே கெடையாது உணவு தானியங்கள் மட்டும் இயற்கையான உணவு இயற்கையான இது துரித உணவுகள் சாப்டாமல் இரு நமக்கு வந்து நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கூ
கண்டிப்பாங்க இப்ப வந்து நீங்க வ அந்த மாதிரியான உணவுகள் நீங்க முன்னாடி எடுத்த உணவுகள் தான் எடுத்துக்கிட்
அந்த மாரி உணவுகள் சாப்ட்டு அந்த உ என எனக்கு வந்து வந்து இப்ப வந்து வயதாகி விட்டது நான் என்னோட வயதுன சார் தாங்களிடம் கூற விரும்பவில்லனா ஆனா வந்து இன்னொன்னு என்னக் கேட்டீங்கன்னாக்க அந்த உணவு அந்த உணவு பழக்கங்கள் ஒரு நல்ல க்கத்தினால் இன்று பெரும் வியாதிகளிலழுந்து தப்பி தப்பிச்சிருக்கே
ஆமா ஆமா
உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறே புரியித இல்லையா பெரிய பெரிய இன்னைக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுடன் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னாக்க அதுக்கு என்னன்னு கேட்டீங்கனா அந்த காலத்தில் நான் உட் உட் கொண்ட உணவு என்னோட பழக்க வழக்கங்கள் என்னோட சுய கட்டுப்பாடு
உம் உம்
வெளியிருந்தோம் புரியிதுனாக்க என்னோட சுய கட்டுப்பாடு ஆமா என்னோட சுய கட்டுப்பாடு எந்த ஒரு அஹ் கெட்ட பழக்க வழக்கங்கள் அது அந்த புகையில பாக்கு அந்த மாரி இதெல்லா இல்லாதனால இன்னைக்கு ஆஹ் வந்து ஓ இப்ப பெரிய இப்ப உபாதைகள் இல்லாம நா வாழ்ந்துட்ருக்கே என்ன சில சில வழிகள் இருக்கு எ ஒடம்புல அவ்ளதா வலிக்குது வேற ஒன்னு அது வயது முதியவா இந்த முதிர்வு வயது முதிர்வு காலத்தினால் அது அதுனால வலியு ஆஹ் அதுனால வலிக்குது வேற ஒன்னு கெடையாது பெரிய இது இல்ல என்ன ஆஹ் வாழ்ந்துக்க இங்க பாருங்க அத கேட்டீங்கனா அதே போல உம்
இப்ப வந்து நம்ம முன் முன்னாடி சொன்னீங்கள நா எங்க நாங்கலா அரச்சு இப்டிலா நாங்க சாப்ட்டுக்கிட்ருந்தோ‌ அப்டின்ட்டு இப்பயே இப்ப இது அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வந்து இப்ப தெரியிதா ஒங்களுக்கு ஏனா இப்ப முன்னாடி காலத்துல இருந்து மாவெல்லா அப்டிதா அரச்சோ அப்டின் நீங்க இப்ப வந்து எல்லாமே வந்து இந்தக் கிரைண்டர் மிக்ஸி மாரி அந்த மாரி வேற எதாவ்து வந்து ஒன்னு உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா அந்
நெறைய இருக்கு ந நெ நெறைய உதார்ணம் வந்து பா உதார் உதார்ணம் நெறைய சொல்லனும்னா எ நெறைய சொல்லலா உதார்ண சொ தொல்லா முன்ன அந்த காலத்துல பாத்தீங்கனா இப்ப ஒரு கேழ்வெரகு வந்து எங்க வீட்ல வெளஞ்சு கொண்டாந்தாங்க அந்த நெல்லு கொண்டாந்து வ கேழ்வெரகு கொண்டாந்து ஆஹ் ஆஹ் வந்து உங்களுக்கு கலத் துல போட்டு அடிச்சு அத வந்து சுத்தப்படுத் தி கொண்டாந்து வீ்ட்ல வச்சிருப்பாங்க மூட்ட வச்சிருப்பாங்க அது எங்க கண்ணு முன்னாடி எங்கள் ம எங்களுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடியே பாத்தீனா அந்த கேள்வெரகு மட்டுந்தா போட்டு அதுல தானியங்கத்துல அனப்போ ஆஹ் அர அரப்போ
உம் உம்
கிம் பொழுது அது வந் து பாத்தீனா எந்த கலப்படமு இல்லாம ஆஹ் ஒரு அது அப்டித்த ஒரு அ தரமான கேழ்வெரகு மாவா எங்களுக்கு வந்துருது நேராக பா நேரடியாக நாங்க பாத்துருவோ ஏனா அதுல கலப் எந்தக் கலப்படத்துக்கு வழி கெடையாது
ஆமா
ஆனால் இன்டைய காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு தெரியாம எங்கெங்கேயோ பண்றாங்க ப்ராசஸ் நடக்குது அப்ப அங்க நடக்கும்பொழுது அந்த பிராஸ் டீ தூள்ல என்னென்ன கலக்குறாங்க இது வந்து ஆஹ் துரிதமான கேழ்வெரகா இல்ல துரிதமான மாவா என்னான்னா அது நமக்கு என்னன்னு தெரியாது
கண்டிப்பா
புரியுதா இப்ப நமக்கு முன்னாடி இப்ப வந்து ஒரு கொள்ளு ஒரு கொள்ளு வந்து நருக்கு நமக்கு நவ தானிய இருக்கு நம்ம கடைல இருக்கு கடைல வாங்குறது கூட கலப்படமாதா இருக்கு கடைல நவதானிய வாங்குனாலு கடப்புளமா தா இருக்கு நம்ம தோட்டத்துல எவ்ளானு விவசாயிகிட்ட இருந்து வாங்கிறது அது வந்து தரமானதா இருக்கு தரமானதா இருக்கும் பொழுது அத கொண்டாந்து நம்ம கண்முன்னே அரைச்சு நம்ம கண்முன்னயே வந்து நம்மளோட உடல் உழைப்புலே அத வந்து தயார்படுத்தி நம்ம உண்ணும் பொழுது வந்து பாத்தீனா அது தரமானதாக இருக் கு அத வந்து நம்ம வந்து உட்கொள்வ உணவு உட்கொள்ளும் பொழுது நமக்கு வந்து சந்தோஷ் தெம்மா மனது நில மன நிறைவாகவுருக்கு அடுத்தது பாத்தீங்கனா கொஞ்ச நமக்கு உடல் உபாதைகள் வேற தொந்தரவு இல்லாம்
ஆமா சரியா சொன்னீங்கமெய் காய்கறிகளு நீங்க சொன்ன மார்தா நடக்குது இப் பலா இந்த ஆய்வு பிரெட் முறை சொல்லிட்டு அ இந்த மாரி நெறைய விஷ்யங்கள் நடந்துகிட்டுதா இருக்கு இப்போ வரையுமே
ஆமா ஆமா இயற்கையான காய்கறி வந்து பாத்தீங்கனா இயற்கையாக இப்போ வந்து ஒரு நம்ம வந்து கடைல ஒரு வந்து ஒரு தோட்டத்தில போய்ட்டு ஒரு காய்கறி வாங்குறதுக்கு நம்மளே உற்பத்தி பண்ணி ஒரு காய்கறி சாப்ட்றதுக்கு நெறைய வித்
ஆமா கண்டிப் பா உம்
புரியுதா அவுங்க வந்து இப்ப வந்து கெமிக்கல் எல்லா துண்டு மருந்து மருந்துமயம் ஆகிவிட்டதால அந்த மருந் மருந்துமயம் ஆகிவிட்டனால வந்து அவுங்க என்ன மருந்து தெளிக்கிறாங்க என்னனு
ஆமா கண்டிப்பாங்க ரொம்பவே சரியா சொன்னீங் கெ உம் நெறைய விஷ்யங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டிங்க உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி மிக்க நன்றி
நன்றி நன்றி நன்றிங்க பாப்போம் சந்திப்போம்